ஹா ஹலோ கேக்குது கேக்குது சொல்லுங்க புரியில
பண்றீங்
வெளிய காத்தடிக்குது ஒக்கான்ட்ருக்க மழ பெய்ற மாரி இந்துது வந்துட்டு வந்துட்டு போது அது வருவனான்னுது
புரியில ஆ
இல்ல
ஆமா கொஞ்சு சவுண்டா பேசுங்க
வெய்லு வெயிலு வரமாட்டுதே
ம்க்ம் தூருது அப்டே ஸ்டாபாயிடுது துர்து அப்டே ஸ்டாபாயிடுது எதுக்குதா அது வருதுனே தெரியல அது ஒரேடியா வரலால்ல கேக்கவே இல்ல
வரு வரு
ம் ம் ஒரு சில்லன்ஸ் கெடைக்குல அதுக்தா ம்
எனக்குதா பாசம் பேச வந்தாரா
புரில
எல்லாரு சாப்ட்டீங்ளா
ஒரு
அப்றோ நூடல்ஸ்சு ஃபேமிலியா தின்ட்டீங்களா நூடல்ஸ்
நூடல்ஸியா கேக்குல எனக்கு
அ
என்ன சொல்ற கேக்கல
ஒரு நூடுல்ஸ்சே ஃபேமிலியா சாப்டீங்களான்ற
இல்ல இல்ல அதா நூடுல்ஸ்சு பரோட்டா நானும் மாமா மட்டும் தா பசங்க அவங்க அத்த வீட்ல சாப்டாங்க
ம் ம் ம்
அவுங்க மாமா வந் து சிக்கன் லாலிபாப் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைல்லாம் வாய்ன்ட்டு வன்டாராம்
ம் ம்
அது சாப்டுட்டு தோசை அவுங்க அத்தைய ஊத்தி குடுக்க சொல்லி சாப்ட்டு வன்ட்டாங்க
ம்
அவுங்க அங்க முஸ்லிமாங்க நானு
இந்து முஸ்லிம்ங்கே ஏ
ஆஹஹ
இல்ல ஃபேமிலி குட் ஃபேமிலி
என் கிட்ட மாவு இல்ல எங் மாமனார் இனிமேல் தான் அரச்சு தருவாங்க அப்றோ அவுங்க மாவச் சிருக்காங்க சேரின்னு சொல்லிட்டு அங்க தோச ஊத்தி குடுக்க சொன்ன குடுத்துட்டாங்க அவுங்க இவனுங்க சும்மா அவுங்க அத்த வீட்ல போய் சாப்பறே சாப்பறேன் சொல்லுவானுங்க நான் விட மாட்டேனா சேரி இங்க மாவுல்லனா அங்க போ சொல்லிடுவ அவுங்க ஊத்தி குடுத்துப்பாங்க
இங்க வேல ஈசியா முஞ்சு போசு அவனுங்க தின்றது என்ன ஒரு
நா காலையில இருந்து ஜாமான் கழுவுல
ஆ
ஃபுல்லா சேர்த்து வச்சிருந்தன் ஒரு கூட நறையா ஜாமான் அதல்லா கழுவி முடிச்சே டைம் ஆய்டுச்சு
ம் ம் அது கடைக்கு வந்தல மணி ஆய்டுச்சு வந்தேன் அப்பறோம் பார்த்த டைம் ஆய் அங்கே ஒம்போது மணி ஆய்டுச்சு சேர் மாவுவாய்ந்து ஊத்தி சட்னி அரைக்க மணி ஆய்டுவா
ஓ ஹோ
அதல்லா என் மூத்தாரு மாரியே இருக்கும் சாப்பாடு
ம் ம் கரெக்டு தான் எப்பனா ஒரு நாள் சாப்படலாம் ஓகே தான் அடிக்கடி சாப்பிடக் கூடாது
போய் நீ எப்போ செஞ்சி எப்போ சாப்பறத்து ஒலுங்கா வாய்னு போன்னாங்க சேரி நா இங்கே வாய்னு வந்துட்ட
சேர் சேர்
நல்லா கட இருக்க சமாளிசிட்டு
புரில
எப்பனாது இங்க வாங்கிட்டு போற செய்லன்னா வெள்ல தான் வாங்கன மாரி இருக்கும்
ம் ம் குடா
சொன்னா கட கடலா நல்லா ஓடுதாமா
அதெல்லா அவ கடைய பத்தியே நான் பேசல ம் க்கு
நீதான எனக்கு சொன்ன அவனுங்க ரெண்டு பேரு வந்து பாலாஜியு வந் து அவனுக் செட் ஆவல ஒழுங்கா பேச கத்த மாட்றான் போ மாட்றான்னு
ம்
பாலாஜி பொண்டாட்டி சொல்லுச்சா ஃப்ரெண்ட்ஸ்னா இப்டி இருக்கணு இப்ப ரெண்டு பேரு எப்டி இருக்காங்க தெரியுமா எனக்கு இந்த மாரிதா ஃப்ரெண்ட்ஸ் வேணு அப்படி இப்டின்ச்சா
அண்ணா ஓ ராஜேஷ்லா சும்மா சொல்லக்கூடாது அவ யாரா இருந்தாலு செய்வா போவா
இல்ல ராஜேஷ பத்தி எனக்கு நல்லாவே தெரியு பாலாஜிய பத்தி நீ சொன்ன ஒனேதா நா ஷாக் ஆய்ட்ட
நானே அத எதிர்பாக்கல
ஏனா பாலாஜியு அந்த மாரி பைய கெடையாது
அவனு அப்டி இல்லதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கு என நல்லா பா நல்லா பாத்துக்குவானு நல்லா இது பண்ணுவானுங்க
குன் வரப்பதான் செய்ய மாட்றான்
ம் அவ கார் ஓட்ன நவீனு அவங்க மாமா கார ஒன்னு வச்சு ஓட்டினுருந்தா ஒரு லட்ச ரூபாய் வச்சு ஓட்டினுருந்தான் போல அப்பல்லா வாடகைக்குதா அந்த கார வச்சுன் ஓட்டினுருந்தா
ஆ
அது வந்து வித்து கேட்டா போலருக்கு இவ பண்ணவே இல்லையா அந்த காரு வந்து அவ வாங்கினவங்களே எடுத்துன் போய்ட்டாங்கன்ற மாரி சொன்னுச்சு சும்மவே அ ராஜேஷ் கேட்டா அது இல்ல இல்லடா மா சரியா மச்சானு சொல்ராண்டி அவகிட்ட இருந்தானு எனக்கு தெரியு
ஓகே ஓகே
எவ்ளோ காசு குடுத்துருக்கா தெரியுமா எனக்கு தெரிஞ்சு அவ்ளோ காசு குடுத்துருக்கா இது எல்லா
ஆமா அவன்கிட்ட கேட்டாலே உடனே ஹெல்ப் பண்ணிடுவா அவனுக்கு அந்த மாரி மனுசு அவனுக்கு
யார் அவன்ட்ட இல்லைன்னா கூட யாருட்டனா வாங்கியாது குடுத்துருவா அது திருப்பி கேட்க் மாட்டா அவ்ளோ சீக்கிர ஆனா அந்த அளவுக்கு நல்ல பைய ஆ அந்த இது அவருக்கு தக்க வச்சுக்க தெர்ல
ஆமா சில பேர்லா அப்டிதா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சால்லா அத தக்க வச்சுக்கிறத உட்டுட் இன்னா பண்றது அந்த மாரி இருக்குறவனுக்குதா அமையுது நல்லா உயிர் நட்பா
கல்யாணத்துக்குலா எவ்ளோ அட் வட்டிக்கு வாங்க வேண்டியதா அவ ய ஆமா அந்த பொண்ணு திருநெல்வேல்ல இருந்து தூக்கினு வந்ட்டான்ல ஆமா அவன ராஜேஷ் வீட்லலா போய் அடிச்சு ஒட்சு அவன்து இவன் பாலாஜி வீட்ட எல்லா அச்சு ஒச்சுகிறாங்க ஆமா
ஓ இதல்லா நடந்துச்சா ஓகே ஓகே
ச்சு அவுங்க இந்த இது கேஸ்ட்லா பாப்பாங்க அவுங்கல்லா
ஓகே ஓகே ஆ ஆ
ய அந்த பொண்ணு அந்த ஃபஸ்ட் கொழந்த பொறந்துது பாரு அப்பயே அந்த பொண்ணு வந்து அவுங்க அப்பா அம்மா வந்து கூட்டுன்னு போயிட்டாங்களா உள்ளையே வச்சு பூட்டிந்தாங்ளா டீ
பாரே
முனிதா சொன்சி இந்த பொண்ணு இன்னா பன்சா கடைக் போய்ட்டு வரேன் சொல்லி கொழந்தய மட்டு வாங்கின்னு இத உள்ள வச்சு பூட்டிங்கினாங்களாண்டி
அய்யயோ ஆ
அவுங்க எல்லா பண்ணிருப்பாங்க அப்புற அந்த பொண்ணு இன்னா பண்ச்சா அப்புற வீட்ல நா எங்கேயு போ மாட்டே இங்கதா இருப்பன் சொல்லிட்டு அப்புற வெளில விட்டாங்களா பாரு
ஓகே
அப்டியே கடைக் போறேன் சொல்லிட்டு பிள்ளய தூக்கினு ஓடி ஆந்துட்டா குடுகுடுனு
கடவுளே
நால் மாசமா இருந் யம்மா அந்த திருநெல்வேலி யாமா
ஆ ஆ சரியானவங்க போல அததா அதாவது பாரபட்சம் பாவமே பாக்றது கெடையாது
அ சாவயே அட்ச்சு எல்லா அட்ச்சு போடுனே தவிர அத கேஷ்ல மட்டு குடுக்கவே குடுக்காதீங்டி யம்மா
அதுதா ஆனா ஒரு சில எடத்துல அந்த மாதிரிதா இருக்காங்கல்ல இன்னமு அந்த மாதிரிதா இருக்காங்க
அ அ அது அதெல்லா ஒன்னு வந்து வாழ போறது கெடயாது அதெல்லா பாத்தா
ஆனாம்மு
அ சொல்லு சொல்லு
அதா சொல்றே அதெல்லா பத்தா ஒண்ணு இது பண்ண போறது கெடயாது
ம் ஜாதி வந்து சோர் போற்து கெடையாது அது இது இன்னு புரியில இந்த அதுல்லா ஒரு சில ஊறி போயிருக்து டி அதெல்லா ஒண்ணுமே பண்ண மு
இதேல்லா ஒன் பண்ண முடியாது
இப்ப வற ஜென்ரேஷன் வந்து அவுங்க அவுங்களா அவுங்கள மாத்தி கினாதா உண்டு பழைய ஜென்ரேஷன்லா மாத்த முடியாது இப்ப வரவங்கலா தெளிவா இருக்கு ட்டாங்க எல்லாமே எல்லாத்தில
ம்
அதர் கேஷ்ல பண்ணா கவர்மண்ட் வேல கெடைக்கு அது இது நெறைய ரூல்ஸ்ல்லா தெரிஞ்சுகுனு பண்றாங்க அப்பல்லா அப்ப இருக்க ஜென்ரேஷன்லா இதுங்ளுக்கு தெரியாதுல்ல அதுலே ஊரி போனதுங்களால
ம் ம்
இப்போ நியூஸ்ல பாத்த ஒரு பொண்ணு ஒரு பையனு கோட்டா மாரி செத்து போய் கெடக்குறாங்க
அப்புடியா
ஆனப்பாளையனு சொல்ட்டு அவுங்க வீட்ல இருக்குற அந்த பொண்ணு வீட்ல இருக்குறவுங்கல்லா சேந்து ரெண்டு பேரையு டார்ச்சர் பண்ணிருக்குறாங்க அது தூக்குமாட்டி செத்துருச்சுங்க சின்ன சின்ன பசங்கதா
அவதார் ம் ம் ஆனா இப்பல்லா மெச்சூரிட்டி இல்லாம பண்ணுதுங்க தெரியுமா அது தப்பு
இல்ல இது கொஞ்சோ மெச்சூடா இருக்க மாரிதா இருக்கு பாக்குறதுக்கு
அ
அவுங்க வீட்ல இருக்குறவுங்களே அதுங்கள சாவடுச்சுட்டாங்க அ போலிஸ் அவுங்கள புடுச்சுட்டு போயிருச் சிறாங்க
அப்புடியா ஆ ஆ
அப்புடி இன்னொன்னு கூட பாத்ததுல்லயே இந்த இதுல என்னவோ பூனே பூனேன்னு ஒரு ஊருல்ல நாடு
ஓகே
அது ஸ்ரேயானு ஒரு பொண்ணு
செரி
அவுங்க வீட்லருந்து அவுங்க இந்த சுந்தரி பாலா அவுங்கல்ல த அது வந்து பிசினஸ் பண்றவுங்களுக்கு அவுங்க அப்பா அ அவுங்க அப்பாவும் அவரு இன்ன அப்பறோ அவுங்க பிஸ்னஸ் பண்ண போறாங்க அப்பாவோட ஃப்ரண்டு ஃபேமிலி ஃப்ரண்டு இவுங்க என்ன பண்ணிக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு பா மாப்புள்ள பாத்து அத அவுங்க ஃப்ரெண்டோட பையனே பாத் த்து முடுச்சு வச் முடுச்சு வச்சுலான்ற மாரி ஜாதோகல்லா பாத்துக்குறாங்க எதோ அவுங்க இதுல அவுங்க இல்ல ஜாதகோ பாக்கும் போது அதுங்களுக்கு முப்பத்தி ஆறு முப்பத் இருவத்தாருலயே இருவத்தி எட்டுமே இருவத்தி எட்டு இதுவு மேச் ஆயிர்ச்சா
ஓ ஓகே
ம் நெக்ஸ்ட் கால்ல பேசுவோமா
ஆ பேஸ்லா